பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு
ஆஹ் கேக்குது
ஆ செரி அதா மழை இன் இன்னிக்கு மழ வருதுன்னு சொன்னாங்க உங்க சைடு மழ பெய்யுதுங்களா எதாவது
இங்க நல்லா மல பேஞ்சுட்டுதாயிருக்கு
தெனமு வர தா இல்ல விட்டுவிட்டுதா என்னைக் எப்பவாதுதா மழ வருதா
ஜூன் ரெண்டுல இருந்து ஜூலை எயிட் ஏழாந் தேதி வரைக்கு மழ வரும்னு சொல்லிருக்
ஆமா ஓ ஆமாங்க ஓ செரி செரி எந்த இடோன்னு வந்து வே ணாங்க
இல்ல எல்லா ஏரியாலயோ இந்த மாரி சொல்லியிருக்காங்க அதுக்கேத்த மாரி ஒரு ஒரு ரெட் அலர்ட்டா ஆரஞ்ச் அலர்ட்
ஆமா ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்க ஏத மாரி போட்டிருக்காங்க என்ன ஸ்கூல் மழ பர ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம என்ன சொல்றது டெய்லி தினமும் செய்யற வேலதான் ரொம்ப பாதிக்கும் என்ன வேல பண்றது வீட்ட விட்டு வெளிய கூட போ முடியாது அடமாழ காலமா இருக்கும் அது மேல
ஆமா அதனால நெறைய பவர் கட்லாம் நறைய வரும் ரொம்ப சிரமமா இருக்கும் வீட்டு்ல வேல செய்யறக்கு குழந்தகள பாக்க வெ கே அவங்களுக்கு படிப்பு சொல்லி தர்றக்கு சமையல் செய்ய எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் எதயும் சரியா நடக்காது
சாலையில போனா சாக்கட தண்ணி தான் வருது வேற நல்ல தண்ணியே குடிக்கிற தண்ணி கூட ரொம்ப மோச க்கமா இருக்குது சாக்கட தண்ணி கலந்துதான் வருது
அத குடிச்சாலும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சளி காய்ச்சல் அந்த மாரி தொந்தரவெயல்லாம் ந பிரேயர ஆது வைரஸ் பிவர் அந்த மாரி நிறைய பரவிட்டு இருக்குல தண்ணி குடிக்கவே
வீட்டலுக்கு தான் குழந்தங்கல கூட்டிகிட்டு போகர இது இருக்குது சளி காய்ச்சல்னு ஏதாவது ஒன்னு வந்துக்கிட்டே இருக்கு
குழந்தைங்களுக்கு தான் அதிகமா பாதிக்குது பெரியங்களோட
குழந்தைங்க குழந்தைங்களுக்கு வந்தாவே பள்ளிக்கூடம் போற குழந்தைங்களுக்கு வந்த அதனால வீட்டில இருக்கிற பெரியவங்களுக்கும் கொண்டு வந்து விட்டுறாங்க சலி காய்ச்சலன்னு ஏதாவது வந்துடுது
ஆமா மழை பெய்யறதுனால கொசு தொலையும் ஜாஸ்தியா இருக்கு அதனாலே டெங்கு பீவரும் வரும்
ஆ மின்சாரமும் தூண்டிக்கிறாங்க எல்லாமே ஒரே க கஷ்டமா இருக்குது மழ வந்துச்சுன்னாவே
ஆ வெளியல போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தண்ணி தேங்கிருக்கும் அதுல ஏதாவது கரண்ட் பாஸ் அனாலும் நமக்கு தெரியாது ஜாக்கிரதைய போராவணித இரு
ஆனா மழ வந்துச்சுன்னா விவசாயிங்களுக்கு நல்லது தானே
பயிர்கள் நெறைய நல்லா செமிச்சு இ து நல்லா இருக்கும்
இதனாலா மழ இல்லாம இருந்ததுனால வயலுகளுக்கு மழ வந்துச்சுன்னா உதவியா இருக்குது வடிகால ச சரிய அல்லதுனால பிரச்சனம் தான் அதிகமாகும் போது மத்தபடி எல்லாம் மழ வந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு மட்டுும் தான் நல்லதே தவிர இன்ன குடித்தண்ணீர் கொஞ்சம் அதிகமாகும்
எல்லா இடத்துலயும் நல்ல தண்ணி ஆமா குற்றாலம் அந்த மாரில்லாம் வரும் நிறைய தண்ணி அருவிகள் எல்லாம் நல்லா சரிிப்பா இரு ஓ விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்
முன்னாடியே கா கால்வாய்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ம மழைநீர் சாரி ஆ தேங்குவத வந்து குறைக்கலாம் அங்கெல்லாம் ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மழ நீர் மழ அதிகமா பெஞ்சதுனால வீட்டுக்குள்ள மழ தண்ணீர் வந்து புகுந்துச்சுன்னு சொல்றாங்க அந்த மாரி வந்து வடிகால் வந்து முன்னாடியே சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இந்த மாரி இதெல்லாம் கஷ்டம் எல்லாம் வராம இருக்கும்
ஆமா அது மாரி முன்னாடி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வீட்டுக்குள்ளயும் ஒண்ண அந்த பூச்சி அந்த மாரி எதுவும் மழ காலத்துல வராம நம்ம பாத்துக்கலாம்
தாழ்வான பகுதில இருக்கிற மக்கள் தா ரொம்ப கஷ்டப்படாறாங்க ம் மழ வந்துச்சு அப்டின்னா
ஈஸியா வீட்டுக்குள்ள வந்துரு அப்பற பூச்சு உள்ள வந்துரு
ஆ பூச்சி மட்டும் வந்தா பரவாயில்லங்க பாம்பு முதலயல்லாம் போன டைம் வந்துச்சுன்றாங்க அதுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு
எல்லாமே கொஞ்ச சேஃப்டியாதா இருக்கணு அது பெரிய ப்ராப்ள தா அது
அரசு அதிகாரிகள் எதா நடவடிக்க எத்தாங்கனா பரவால்ல
எடுப்பாங்க
எடுக்கறாங்கலா முன்ன எடுத்துட்டாங்க பாப்போம் இந்த மாரி பண்றாங்கன்ட்டு எல்லா மழ வரதுக் முன்னாடி ரெடி ப சரி பண்ணி வச்சாதனே எதாருந்தாலும்
பண்ணி வச்சுட்டாங்கனா அதுக்கேத்த மாரி மக்களுக்கு முன்னாடியே சொல்றனால கொஞ்ச எல்லாமே ஈஸியா இருக்கும்
ம் ஒடனடியா தண்ணீர் வெளியேத்தற மாரி மோட்டர் வச்சு இது பண்ணிறாங்க அது ரொம்ப தாழ்வான பகுதில மட்டும் பண்றாங்க மத்த எடத்துல எல்லா அதெல்லாம் எதுவு பண்றதே இல்ல
ப்ல்லிம் மின்னாடில்லா சொல்லிட்டுருந்தாங்க இப்ப எல்லார வீட்டுலயும் இருக்கானு தெரில அது மா
இல்லங்க எங்க வச்சிருக்குறாங்க மழை நீர் சேகரிப்பு தொட் டின்னு வந்து ஒரு ஆட்சி காலத்துல வச்சிருந்தாங்க இப்ப மழ நீர் சேகரிப்பு தொட்டிங்குறது யார் வீடலேயமே
அமா அந்த காலத்தலதா அதல்லா ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க அந்த காலத்தல்லாம் தண்ணி புடிச்சு வச்சு சமக்கறது எல்லாத்துக்கு யூஸ் பண்ணி ந்தாங்க இப்ப அதிகமா இது இல்ல மழ நீர ப்ப
ட்டுக்கு வீட்ட பைப்ப தொறந்த தண்ணி வர மாரி இருக்குது
தண்ணி பற்றாகுறை நெறைய அதிகமா வருதுல அதனால மழ கால வந்ச்சுன்னா தண்ணி நெறலயா வருது மழ இல்ல வெயில் வந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் தேக்கி வைக்காம நம்ம வேஸ்ட் பண்றனால நமக்கு கஷ்டமா இருக்கு வெயில்
ஆமா மழ நீீர் சேகரிப்பு தொட்டினு ஓன்னு இந்துச்சுன்னா மழநீர் சேகரிச்ச வச்சா எதிர்காலத்துக்கு பயனா இருக்கு ஆ நம்ப மக்கள் தா எதையுமே வந்து வச்சிருக்குறது இல்லயே
கொழந்தைங்ளுக்கு தா யூஸ்ஃபுலாக்கு இனி வற ஜென்ரேஷனுக்கு ஈஸியா இருக்கு அவுங்க பின்னாடி அவங்களு தண்ணி தேவ எல்லாத்துக் க்கும் நல்ல உதவியா இருக்கும் கெணறு அந்த மாரி இருந்தாலும் அதுலயே தண்ணி ந யேஸ்டோர் பண்ணிவச்சுக்கலா இப்ப அந்த பெசிலிட்டிஸ் எங்யுமே இல்ல எல்லாத்யும் கட்டிடமா அப்பார்ட்மெண்ட் மாரி நெறைய இருக்குது
ஆ டவுனு ஃபுல்லா அந்த மாரிதா இருக்குது வில்லேஜ்ஜே பக்க வேனா இது பண்ணலாம் பட் அங்க வந்து விவசாய பண்றாங்க வந்துட்டு பண்றது இல்ல எதுவுமே வாய்க்கால் தண்ணி வரும்போது ஆத்து ஆ
வில்லேஜ்லயு இப்ப நெறைய க்லாஸ் பண்ணிட்டாங்க அந்த தொட்டி எல்லாமே இல்லாம எல்லா வீடு கட்ட ஆரம்ச்சிட்டாங்க
ஆ எல்லாமே பிளாட் போட்டு எடம் விக்குற மாரிதா இருக்கு எதுவுமே சரியா இல்ல வருங்கால எப்டித்தா இருக்க போதுன்னே தெரில இப்ப இருக்க நமக்கே வந்து எத பார்த்தாலு அங்க நோயி இந்த நோயின் சொல்லிட்ருக்காங்க கொஞ்சமது சுத்தமா இருந்தாதா நோயி இல்லாம இருப்பாங்க
அப்பதா ஹெல்தி ஹெல்தியா சா ப்புடணு காய்கறிள்ளா வரணு அதுல காய்கறிகள் சாப்படறதுனால
அது காய்கறியிலுமே மருந்து இல்லாம வர்றது இல்லயே உப்பு உரம் வச்சு தானே வருது காய்கறிகளும்
தண்ணி இல்லாதனால தட்டுப்பாடு ஆகுது தட்டுப்பாடு ஆறதுனால அவங்களு சீக்கிர செய்யணும்ட்டு ஏதாவது ஒரு
ஹ ஆஹ் உரோ வச்சி மருந்து வச்சி அந்த மாரிதா காய்கறிலும் வருது நாட்டுதா நாட் டு ரகமான காய்கறிகள் எதுவுமே வர்த இல்ல அதனால வந்து அத சாப்பிடும் போது நமக்கு உடம்புல வந்து கொஞ்ச கொஞ்சமா சாப்பிடும் போது ப-பாத்தீங்கன்னா அது உடம் புல உள்ள இருக்கிற உறுப்புகள எல்லா ரொம்ப பாதிச்சிருக்கு ஹ் முக்கியமான உறுப்புகள பாதிக்கும் போது அப்புறோம் ஒவ்வொரு நோயா எல்லா ர்க்கு வந்துடுது அத ஃபர்ஸ்ட் தடுக்குனு கவர்மெண்ட்
அதுக்கு நெறைய இது பண்ண பண்ண எல்லாரும் அத பத்தினா விழுப்புணர்வு நெறைய வந்துருச்சு இப்ப அதனால எல்லாரு காய்கறிகில தேடிதா போறாங்க கம்பு சோளம் எல்லா இப்ப சாப்ட்ட ஆரம்பிச்சிட்டாங்க
கை விவசாயம் பண்ற வரைக்கு நல்லார்ந்தது அது தொடரணு அதுக்கு ஏதாவது பண்ணனா நாம ஃபர்ஸ்ட்ட ஏதாவது பண்ணனாதா மத்தவங்களு பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர பாத்துதானே கத்துக்கறாங்க
ஆமா அப்பதா பின்னாடி வர சங்கதிகளும் அதே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க
அதா பொதுமக்கள் இ-இணைஞ்சு செயல்பட்டா மட்டுந்தா இது போன்ற பாதிப்பெல்லா வராம இருக்கோ அதுக்கு ஏதாவது வந்து ஃபேமி கூட்டு குடும்பமா இருக்கும் போது வரைக்கு நல்லா இருந்தாங்க இப்ப எல்லா தனித்தனியா போ முடியு எல்லாரு ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு வே லைக்கு போயிட்டு குடும்பத்தையு கவனிக்க முடியாம குழந்தைங்களையு பாத்துக்க முடியாத நிலைமில தா இருக்காங்க செ எல்லா ஒண்ணு செ பெரியவங்களோட இருக்கும்போது வந்து நல்லா இருந்தாங்க எல்லாரு
கூட்டு குடும்பமா இருக்கும் அது இப்ப தனியா எல்லாத்துக்கோ செ-செலவு கொஞ்ச ஜாஸ்தி ஆயிடுச்சு வரவு செலவு அதனால கொஞ்ச தனியா தனி குடுத்தனாம் போ வேண்டியதா ஆயடு
ஆமா ஆடம்பர வாழ்க்கை தா ஆடம்பர வாழ்க்கை தான் அதுக்கு காரணமே ஆடம்பரத்த எதிர்பார்க்க
சுற்றுச்சூழலும் தான் எல்லாருமே இருக்கத பார்த்து அத பார்த்து நம்மளு இருக்கணும்னு சொல்லி ஆசப்படுறதும் ஒரு காரணம் தான் அவங்களா வீடு கட்டிட்டாங்க கார் வாங்கிட்டாங்கன்னு இவங்களு அது மாரி ஆசைப்படுறாங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு
ம் நம்மளோட எதிர்பார்ப்ப குறைச்சிட்டா எல்லாமே கோ நல்லா இருக்கலா
எதுப்பா நம்ம-நம்ம ஒரு இது வழி த்தர மைச்சிட்டா பின்னாடி எல்லாரு அத ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க
ஆமா ஒருத்தர பாத்துதாங்க இன்னொருத்தரு கத்துக்கிட்டு இருக்காங்க நாம மட்டு தனியா நம்மள பா நம்மளையு பார்த்து இன்னொருத்தங்க திருந்தலாம்னா எல்லாருமே ஒரு ஊரே ஒவ்வொரு குடும்பமும் மாற்னாங்கனா ஊரே மாறு
மாறும் கண்டிப்பா மாறும் ஒருஒத்தவங்க முயற்சி எடுத்
நாம இல்லனாலு நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி மாறனாங்கன்னா கூட பரவாயில்ல நல்லா தான் இருக்கோ
அவங்க வர லைஃப்க் நோ கொஞ்ச நல்லா இருக்கு சேஃப்டியா நல்லா ஹெல்த்தியா சாப்பர்ர மாரி ஆரோக்கியமான உணவுகள் எல்லாமே பயர் எருகல் எல்லாமே கிடைக்கோ
ஆஹ் அதுக்கு நம்ம பழைய காலத்துல பாத்தீங்கன்னா கம்பு சோளம் ராகி இந்த மாதிரிதா சாப்ட்டாங்க அதனால நோய் இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க இப்ப நம்ம வெறு வெள்ள சாதம் மட்டு சாப்டுட்டு
திருப்பியு அது வந்துட்டுதான் ருக்கே வீட்ல இருக்க தாய் மார்
வருது ஆஹ் வருது ஆனா அது நாட் இயற்கை எதுவும் இல்லால அதுவு உற வச்சி தானே வருது
இதுவே ஒரு நல்ல அடிப்ப இது தானே ஆரம்பம் தானே இனி வர்வங்களுக்கு இனி அந்த கொலைந்தைங்க அத கண்டுபிடிச்சு விவசாயிங்கக்க ஏத்த மாரி அவங்களு நல்லா நல்லதே விளைவிக்கனோனு பண்ணாலும் பண்ணலாம் இனி வர சமீபர்கள்
உங்ககிட்ட பேசறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அடுத்த முறை கால் பண்ற பாக்கலாம்
எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கு பாக்கலாம்